என்
ருக்கோ தோழி
ஆ இப்ப நம்ம எதப் பத்தி பேச லாம் அப்டின்னு பாத்தா செடி வளர்க்குறதெல்லா உங்களுக்கு புடிக்குமா தோழி
ஆஹ் புடிக்கு தோழி
பாத்தீங்கன்னா எங்க வீட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல பாத்தீங்க அப்டின்னாக்கா ஒரு மல்லி செடி இருக்கு அதாவ அவுங்க என்ன சொ என்ன மல்லின்னு சொல்லுவாங்கன்னா பவள மல்லி அப்பிடின்னு சொல்லுவாங்க அது பாத்தீங்க அப்டின்னாக்கா அது வந்து எல்லா சீசன்மே இப்ப ஒரு சில பூக்கள் அ பாத்தீங்க அப்டின்னாக்கா ஒவ்வொரு சீசனுக்கு தா பூக்கும் இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் தா பூக்கும் அந்த மாதிரி பாத்தீங்க அப்டின்னாக்கா அந்த பவளமல்லி வந்து எப்போதுமே அவங்க வீட்ல வந்து பூத்துக்கிட்டே இருக்கு எல்லா சீசன்லமே அந்த செடியில பாத்தீங்க அப்டின்னாக்கா பூ இல்லாத நாட்களே இருக்காது அத பாக்கும்போதே ரொம்பவே ஆ சையாருக்கு அந்த மாரி நானு ஆசப்பட்டு டு ந நறைய செடியலா எங்க வீட் ல வாங்கி வெச்சிருக்கே தோழி இந்த மாரி ஜாதி மல்லி சந்தனமுல்லை அ அப்புறோ மல்லி செடி மல்லிலயே பல விதமான அடுக்கு மல்லி அந்த ஒத்த மல்லி அந்த மாரில்லா நா நறைய வாங்கி வெச்சே ஆனா பாத்தீங்க அப்டின்னாக்கா எங்க வீட்ல ஆடெல்லா இருக் இருக்கறதுனால வாங்கி வெப் பே அந்த செடி நல்லா துளுத்து துளிர்விட்டு அ நல்லா வந்து ஒரு பூ ஒரே ஒரு பூ தா பூக்கும் அந்த பூ எப்படா பூத்து முடிக்கு அப்டின்னு பாத்துட்டே இருக்கிறப்ப பாத்தீங்ன்னா சாயந்திரோ பாத்தீங்கன்னா அந்த பூவும் இருக்காது அந்த செடியும் இருக்காது ஆடு நல்லா சாப்டுட்டு போயிடு அந்த மாதிரி நீங்க எதுவு செடில்லா வளர்ப்பீங்களா அவங்களுக்கு அதுல ஏதாவது அனுபவம் இருக்கா தோழி
ஆ ஆமா தோழி நீங்க இப் இப்ப புது வீட்ல இருக்கிறீங்க தான தோழி ஒரு வீட்டுக்கு எல அ அந்த இந்த வீட்ல ஏதாவது நீங்க இது மாரி செடிகள் வளர்
அ கண்டிப்பா தோழி அங்க பாத்தீங்க அப்டின்னாக்கா பூச்சடிலா வளக்குற மாரி நல்ல வாசல்ல செடி வளக்குறதுக்குனே எடோ வந்து விட்டு வச்சுருக்காங்க நல்லா அ புல்லாவே எங்க பாத்தாலு டைல்ஸ் கல் போட்டுருந்தாலுமே அந்த வாசல்ல வந்து ரெண்டு பக்கமும் மட்டும் ம் அதுல பூச்செடி அந்த மாதிரியான செடியெல்லா வளர்க்கற மாரி வச்சிருக்காங்க தோழி கண்டிப்பா நானு திருவாரூர் போனா நறைய பூச்செடிலா வாங்கி வளக்கணு எனக்கு அந்த மாரி பூ பூனாலே எனக்கு ரொம்ப புடிக்கு எப்போ நா எப்போ வேணாலு பூ பூவ பூ பாத்தாலே ஒன்னே அத பறிச்சு கட்டி வெச்சுக்கணு அப்பன்னு ஆச டுவே அது மின்னலு சின்ன புள்ளையில இருந்து நானு வளக்கணு வளக்கணுன்னு பாத்தா நா அங்க எங்க பாட்டி வீட்ல இருந்த பேயு செரி அத வளக்கணு பாத்தா வளக்கவே முடியாது அங்க ஆடு மாடு அப்டின்னு இருக்கு ஒரு செடி கூட வளக்க முடியாது அந்த மாரி எங்க வீட்டுக்கு நா கல்யாணாயி எ என் ஹஸ்பண்ட் வீட்லயுமே செரி நறைய டைம் நா அவ்ளோ பூச்செடியிலயே நா பத்து பயஞ்சு திருவாரூர் போனாலே ஒரு ரெண்டு மூணு பூச்செடி வாங்கிட்டு தா வருவேனே அது வந்தாலு வாங்கிட்டு வந்து வெச்சாலுமே நல்லா துளுத்து வரணு ஸ்டார்டிங்ல நம்ம வச்சோடனே அத கடிச்சு தின்னுருந்தா கூட நமக்கு மனசுக்கு ஒன்னுமே கஷ்டமா இருந்திருக்காது அது சரி தின்னுட்டு போது உடு அப்டின்னு விட்ருலா நல்லா பூத்து நல்லா வளந்து ஒரு ரெண்டு பூ மொட்டு வச்சுருக்கு பாத்தோ அந்த பூ எப்படா மலரு எந்த எப்பிடி இருக்கு அப்புடின்னு பாத்தோ அப்டின்னாக்கா அந்த செடியே இல்லாத அளவுக்கு ஆட அந்த மொட்டு பாத்தோன தா அதுக்கு எப்பிடி இருக்குன்னு தெரியல அது மாரி சாப்ட்டுட்டு போயிடு இப்பயு நா நறைய வாங்கி வைக்கணு அப்பன்னு தா தோழி நெனைச்சிட்டுருக்கே திருவாரூர் போனா கண்டிப்பா நறைய பூச்செடிலா வந்து வாங்கிக்கணு இங்க வந்து அந்த மாரியான தொல்லைகள்லா இல்ல பாத்தீங்க அப்டின்னாக்கா ஃபுல்லாவே வாழை தோப்பாவே இருக்கு எங்க வீட்டு கொள்ளை இப்ப நாங்க புதுசா வந்திருக்க வீடு பாத்தீங்க அப்படின்னாக்கா வாழை மரம் தென்னை மரம் நா்த்தங்கனு மாங் கண்ண அந்த மாரி நிறைய செடிலாம் நல்லாவே வளர்த்து வச்சிருக்காங்க
ஆமா அதனால நீங்களளுமே வந்து அங்க வந்து நிறைய செடிகள் வச்ச வச்சு இந்த ஒரு ரோஜா பூச்செடி அதெல்லாமே நல்லா வளரக்கூடிய இடம் தோழி அந்த இடம் இருக்கக்கூடிய இடம் வந்து நல்ல ஒரு வல்லக்கடிய இடம் அது அது ஏன்னா தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமும் அந்த ல இல்ல சரிங்களா அப்டி இருக்குபோதுநீங்க வந்து நல்லா வே வந்து செடிகளை வளர்க்கலும் தாராளமா வளர்க்கலாம் அ எனக் வந்து எனக்கு செடிகள்லாம் நிறைய வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைதான் சொல்லீங்க எனக்கும் இந்த மாரி ஆஹ் நிறைய அதாவது பெண்களுக்கே ஒரு இயல்பான ஒரு செயல்பாடு அப்படின்னாக்கா பூ பூக்கண்ண பாத்தா டக்குன்னு பறிச்சு தலையில வைக்கக்கூடிய ஒரு செய ஒரு இ அது வந்து இயல்பாகே எல்லா பெண்களுக்குமே உள்ளது அந்த செயல்பாடு அப்படிங்கிறது
ஆமாதோலி
ஷத்துல எனக்குமே வந்து நான் எங்கோவது போறேன் எனக்கு வந்து பூக்கல்லாம் பாத்தனா டக்குனு எனக்கு பறிச்சு வச்ச வச்சக்கூடிய ஒரு அந்த ஒரு பழக்கம் எனக்குமே இருக்கு ஏன்னா அந்த பூவை பறிச்சு அது மாரி நான் எங்க வீடலயுமே வந்து நான் வந்து நிறைய ரோஜா பூ செடிலாம் வாய்ண்டு வந்து வச்சிருந்தேன் அதாவது என்னுடைய கணவர் வந்து காதலர் தின வென்று ஒரு அஞ்சு ஏன்னா ரோஜ சரி வாய்ந்து கொடுப்பாங்க தோழி ஒவ்வொரு செடியும் பாக்குறது த்துக்கு அவ்வளது ஒரு அழகாக பூவு நல்ல பெரிய பெரிய பூவாக இருந்தது அதுக்கும் நான் எவ்வளவோ வந்து வந்து உரங்கள்லாம் போட்டு அது பண்ணி இது பண்ணிதான் தோழி வளர்த்தேன் பூ எல்லாமே நல்லாவே வ வளர்ந்தது பூவும் நிறைய பூத்து து
உஹம்
ஆனா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் இப்போ பூ வந்து இப்போ இப்போ இன்றைய பொழுதுலவும் பாாரத்தீங்க அப்படின்னா பூ நிறைய வருது தணதுல ஆனா ரொம்ப சின்ன சின்ன பூவா இருக்கு துண ரொம்பவே பொங்கவே குடி இந்தான் வர இந்த வர ரொம்பவே குட்டி குட்டி பூ போ அததான் பூக்குது இ இப்ப இன்னிக்கு கூட பாத்தீங்க அப்டீன்னா ரெண்டு பூ த்ருக்கு ஆனா ரொம்பவே சிறிய பூவா இருக்கு சரி
அஹ் சரி நீங்க வந்து அந்த தொட்டிலேதான தோழி வளர்த்துட்டு வரீங்க ரொம்ப நாள் ரொம்ப நாளாவே இப்ப காதலர்தினம் முடிஞ்சே ஒரு மூணு நாலு மாசம் ஆயிடுச் இல்லயா அதான் அந்த அத தொட்டி
ஆமாடுது பூச்சடியந்து குட்டி ஏதா மத ஏனா ந் எல்ல கத்துதுங்க வத்தே இல்ல சொ நம்ம வந்து வக்க அளவுக்கு பெரியர் வளர்கக்கூடிய அளவுக்கு இடவசதி இல்ல அதனால அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா இந்தந்த தொட்டிலேயே தான் வளருது ஆஹ் அதனால கூட ஆனா நான் வந்து உரங்கள் அறிங்க அடிச்சு சரி குடுப்போனு சொல்லி அதாவது கடைல வாங்கறவுங்க கூட நம்போ பூச்செடி வாங்கும்பொழுதே அங்க ஒரு உரம் குடுப்பாங்க அதுவோல்லாம இந்த வெங்காயோ தோல் ஸ்ப்றே அப்றோ முட்ட முட்ட ஓட் நல்லா காய வெச்சு மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு அதெல்லாமே நான் போடுவேன் அப்டீயே பேசிட்டே இருங்க தோழி
ஆ சரிங்க தோழி அந்த மாரி பாத்தீங்க அப்டின்னாக்கா தொட்டிலேயே வெச்சிருக்கோ போது வந்து அதோட வளர்ச்சி அப்டிங்கறது கம்மியாாதா இருக்கோ இல்லையா ஆ இப்ப நம்ம மண்ணில வெச்சோ அப்டின்னாக்கா அது வந்து ஃப்ரீயா வேர்விட்டு மண்ணில வந்து நல்லாவே வேர்விட்டு போகும் அதுவே நம்ம தொட்டில வெச்சிருக்கோ அப்டீங்கும் போது அதால அந்த அளவுக்கு வந்து வேர் விட்டு செடி வந்து செடியும் பெருச வள வளர முடியாது இன்ன வந்து பூக்களோட அந்த நீங்க சொல்றீங்க இல்லையா பெரிய ஃப்ர்ஸ்ட் நா வாங்கினு வந்தப்ப பெரிய பெரிய பூ ச்சு இப்ப வந்து சின்ன சின்ன உவா இருக்கு அப்புண்ணு நீங்க வாங்கின்டு வந்து எப்ப எப்புடி அவுங்க அந்த செட்ல வச்சிருப்பாங்கன் பாத்தீங்க அப்டின்னாக்கா அது வந்து பெரிய செடியா இருந்திருக்கு அதுல உள்ளத வந்து க ம் கட் பண்ணி அந்த இன்னோனு எதோ சொல்லுவாங்க அந்த வளர்ப்பு மொறைக்கு கூட ஏதோ சொல்லுவாங்க அந்த மாரி ஆஹ் அந்த மாரி தான் வச்சிந்திருப்பாங்க அதுனால வந்து அதுல உள்ள பூவ பாத்தீங்க அப்டின்னாக்கா அது பெருசாதா இருந்திருக்கு
ஆமா தோழி அதுனா நம்ம வந்து நாருமுலா நம்ம கடைகள்ல பாக்கம் பொழுது இப்பயுமே நா அந்த கடைல அதா கடையெல்லா தாண்டி வரே எல்லா பாக்குமோது பாத்திங்னா அவுங்களோட செடில இருக்க கூடிய பூவுலா ரொம்ப வித்யாசமா இருந்ச்சு நல்லா பெரிய பெரிய பூவா இருக்கு ஆனா இங் நம்ம வீ ட்ல வந்து வாங்கி வளக்கும்பொழுது அப்டின்ன தா அந்த மாரி வருதானா கண்டிப்பா இல்ல அதுதா என்னா என்ன கார்ணு அப்டினா எனக்கு தெர்ல தோழி அங்க பாக்கும்மோது அவுளோலே பெரிய பூவா இருக்குறது வந்து நம்ம வீட்ல ஏ அவ்ளோ பெருஸ் வளர மாட்டேங்குது அப்டின்னே எனக் அத் தெரியில அப்டியே ஃபுடு ரொம்ப உ அது இத தா நம் அதுக்கு சாப்பாடே போடாத மாதுரி எந்த குட்ட குட்டயா சின்ன சின்ன பூ அது நம்ம எதாது நம்ம கொழந்தைங்க தலைல வச்சா கூட பூ வச்சிருக்குற மாரியே தெரிய மாட்டேங் இரு அந் அளவ்க்கு சின்ன சின்ன பூவாதா வளருது
அ அந்த மாரி வந்து இப்ப பூச்செடி விட்டு நா மரங்கள்ல வந்து இப்ப தென்ன வ போ ஒரு தோழி வந்து எங்கிட்ட பேசிட்ரூப சொன்னாங்க நா வந்து இத கேள்விப்பட்ட கேள்விப்பட்டதே இல்ல தென்ன மரோ அப்டிங்குறது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலே வைக்க கூடாது அதோட வேர் வந்து ம் வீட்டுக்குள்ள வரிக்கு வரு அதுனால வந்து வெடிப்பு ஏற்படு வீட்டுக்குள்ள அப்புன்னா சொன்னாங்க இது வந்து நான் எதுல கேள்விப்பட்ருக்க அப்டின்னாக்கா அ புளிய மரோன் சொல்லுவாங்க இல்லயா அதுதா வந்து நம்ம வீட்டு ஓரத்துல வக் கே கூடாது அதோட வேர் தா வந்து ரொம்ப நீளத் துக்கு போகு அது வந்து வீட்டுக்குள்ளேலா வீட்ட வந்து சேதப்படுத்து வீட்ல வந்து தெருப்பு உழுந்துரு வீடு வெடிச்சு வீ வீட்ல உள்ள தரைலா வெடிச்சு பேய்டு அதோட வேர் வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு அப்புன் சொன்னாங்க அப்ப இப்ப நா வந்து ஒர் தோழி கிட்ட பேஸ் சீட்ருக்குமோது சொன்னாங்க தென்ன மரமுமே அப்புடிதா தென்ன மரமே வீட்டு பக்கத்துலலா வைக்க கூடாது அப்புன் சொல்வாங்க ஆனா எங்க வீட்லேலா பாத்தீங்க அப்டின்னாக்கா தென்ன மர வீட்டுக்கு பக்கத்திலேதா இருக்கூ அத பத்தி நீங்க உங்கள்க்கு இது பத்தி எதாது தெரியுமா தோழி
ஏ அதாவ்து நானு தென்னம் மரம் வந்து இது மாதிரி ஒரு இது இதாக்கு வரு அப்டின்றது நா கேள்விப்பட்டதில்ல தோழி ஏனா அதிகபட்சம் சர் னைங்னா இந்த புங்க மரமுனா வீட்டு வாசல்ல வப்பாங்க புங்கமரம் அரக்க பட் டும் இது புளிய மரமா இருக்கட்டும் அதெல்லா வந்து வீ அது எல்லாமே நா வந்து பாத்திருக்க நேரடியாவே நா பாத் இருக்க அ எங்க வீ எங்க வீட்லலா பத் தீங்கனா புங்க மரம் புளிய மரமுலா வச்சிருந்தோ அதெல்லாமே என்னோட வேர் எல்லா பத் தீங்கனாக்காவே அந்த வீட்டுக்குள்ளயே வரு தோழி நாங்க பாத்துருக்கோ அது அப்ப நாங்க அந்த மரத்த வெட்டும்பொழுது பாக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த வேற அவ்ளோ ஆழ வரக்கு போயிருந்துச்சு அனா அப்ப அ தென்னமரம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரில எங்க வீட்லயு தென்ன மரோ இருக்கு ஆனா அந்த அளவுக்கு வருமா அப்டின்றது எனக்கு தெரில தோழி
அ ஆமாங்க தோழி நா தென்னமரத்துல என்ன கேள்விப்பட்ருக்க அப்டின்னாக்கா ஒரு தென்ன மரத்துக்கு இன்னொரு தென்னைமரத்துக்கு இடைல தா வந்து அ அதா சொல்லுவாங்க அந்த ஒரு தமிழ் பாட்லே எல்லா கூட பாத்தீங்க அப்டின்னாக்கா தேரோட தென்ன வைக்கணும் அப்புன் சொல்லுவாங்க அதாவ்து ஒ ஒரு தென்னைக்கு இன்னொரு தென்னைக்கு எடைல வந்து ஒரு தேர் வந்து ஓட்ற அளவுக்கு அதாது தேர் வந்து பேய்ட்டு வர்ற அளவுக்கு இடைவெளி இருக்கணு அப்படின் சொல்லுவாங்களே தவிர இந்த மாரி வீட்டு பக்கத்துல எல்லா வக்கிணு வச்சா வீட்டு பக்கத்துல எல்லா வச்சாக்கா வேறு தென்ன தென்ன வேறு வந்து வீட்டுக்குள்ள வரு அப்டின் சொல்லி நா கேள்விப்பட்டதுல்ல தோழி அத பத்தி நீங்க வே அத பத்தி வேற ஏதாவது கருத்து இருந்தா நீங்க சொல்லிட்டே இருங்க தோழி
ஆ ஆமா சரி அதது அத மாரி பாத்தாக்கா எனக்கு வந்து இந்த தென்ன மரத்தல வந்து இது போல ஒரு செயல்பாடுகள் வரு அப்டின்னு எனக்கு தெரில நா கேள்விப்பட்டதுல்ல அ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்டின்னாக்கா தென்ன மரத்து த்துக்கும் தென்னமரத்துக்கும் கொஞ்ச இடைவெளி விடதா செய்யணு அப்படித்தா நா பாத்திருக்க ஆ மத்தபடி அதனால வந்து வீட்டுக்குள்ள அதோட வேர் வரு அப்டின்றது நா இப்பதா புதுசா கேள்விப்படுற மீண்டும் அடுத்தலைப்புல இத பத்தி பேசலா தோழி நன்றி தோழி